குட் ஈவனிங் என்னப் பண்றீங்க
இப்பதா ஒர்க் முடிஞ்சுருச்சு நீங்க என்ன பண்றீங்க
நானா நானு ஃபோன் பேசிட்டு இருந்தே கால் ஆப்லதா ஃபோன் பேசிட்டு இருந்தே
அப்டியா
ம்
சரி ஓகே ஓகே
ஆ மத்தியான் சாப்பிட்டாச்சு இப்ப இன்னைக்கு காஃபி குடிக்கல ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிட்டே
புரோட்டீன் பவுடரா
ஆ ஆமாமா ஆக்சுலி நானு ஆப்ரேஷன் பண்ணிருக்கே இது இ வெயிட் லாஸ்க்காக இப்போ வந்துட்டு நா ப்ரோட்டீன் பவுடரு டேப்லட் ஸ்ஸல்லா எடுத்துக்கோணு அதனால மார்னிங் பு்ரோட்டீன் பவுடர் எடுத்தன்னா காலேல காஃபி அன் மாத்தி எடுத்துக்குவே காஃபி வந்து ஏதாவது ஒரு வேள தா குடிப்பே
அப்படியா சரி ஓகே ஓகே நா இப்பதா வேல முடிச்சு வந்தே ஆ முடிச்ச ஃபோன எடுக்கலாம்னு பாத்தே போன உங்க மெசேஜ் இருந்துச்சு அப்புற எ ஃப்ர என் ஃப்ரெண்டு் ஒருத்தவங்களுக்கு உங்க நம்பர ஷேர் பண்ணியிருந்தே
சேரி சேரி
ஆமா அத சொல்லி யாராவது கால் பண்ணாங்கா உங்களுக்கு
தெரியல யாருன்னு தெரியலையே நறைய நேத்து கூட பேசுனே மார்னிங்ல இருந்தே யாரோ தெரில ய கால் பேசனு கொடயே பேசுனே பேசாதவங்க கூடயும பேசினே யாருன்னல்லா எனக்கு தெரியல
அப்பனா டெய்லி ஒரு இருவது கால்ஸ் அட்டன்பன்னீற்கீங்களா
அதே இருவது கால்ஸ்சல்லா இல்லப்பா ஒரு சிக்ஸு செவனு அந்த மாரி அட்டன் பண்ணுவே உ ஆமா மா மா மா மா
பையன் ஸ்கூல்லந்து வன்ட்டானா
ஆ வந்துட்டா எப்போவோ வந்துட்டா
சேரி ஒகே ஒகே நீங்க நாளைக்கு ஏதோ ஜுவல்லரி இது கேக்கனு சொல்லுவீங்க
ஆ அவங்க என்னங்கறாங்க நைன் ஒன் சிக்ஸா இருக்குமா அப்படின்னு சொல்லி பயமா இருக் கு அப்படிங்கறாங்க வேற பக்கோ ஏன்னா ஜோஸ் ஆழுகாசு ஜோய் ஆழு காசல்லா இப்ப என்னோட நா தாலி கொடி வச்சிருக்கல லாஸ்ட்டா எடுத்தது ஜோஸ் அழுக்காசு ஜோய் அழுக்கா ஸ்லியே எடுத்தேன் ரெண்டுல சம் திங் ஏதோ எடுத்தேன் இப்ப அதுல வந்து என்னோட அந்த என் டுல அந்த கொடியில வந்துட்டு அதுல வந்து ஜூம் பண்ணி பார்த்தா அதுல ஜோசா ஜோய் அழுக்காசோ போட்டிருக்கு சோ வந்துட்டு இந்த மாரி வந்துட்டு அவுங்க அந்த மாரி இருக்குமானு தெரியல
இல்ல இல்ல இவுங்க எப்படின் அப்படியா ச இந்த இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ட்டிபிகேட்டோட வந்துரும் அந்த டைமண்ட் வாங்குறோம்ல டைமண்ட் டைம்ண்ட்டுக்கான சட் அது என்ன குவாலிட்டி ச டைமண்ட் அப்பிடின்னு சொல்ட்டு டைமண்ட் செ டிபிக்கேட்டும் வரும் அதே சமயம் பாத்தீங்கன்னா கோல்டுக்கான அந்த எதுவும் செய்து உங்க கொடுத்துருவாங்க இது கிட்ட தட்ட ஏ இங்க அ கம்பேனிய பாத்திங்கனா ஒரு சொல்லப்‌ போனா இது வந்து மொத பெரிய கம்பெனியா இருந்துச்சு ஜம்மோடி ஜம்மோனு சொல்லுவாங்க இந்த விஸ்வந் தேவ் ஜொல்வரி கேள்விபட் டிருக்கிங்களா டைமண்ட் ஜொல்லரி
என்ன என்னது
பிஷ்பன் தேவ் ஜெல்லரி
செர் ஆ இல்ல கேள்விபட்டதில்ல
ஒரு ஃபைவ் கிலோ ஜெம்மோண்டு அங்க தான்‌ அவுங்க இது பண்ட்டு இருந்தா லாஸ்டா இப்ப வந்து பிருஞ்சு வந்டாங்க வேற பக்கம் தனியே தீமா தீமா வந்தனால இப்போ ஆ இங்க வந்து ஒரு ஏ ஆறு ஏழு வருஷம் ஆச்சு கர்ட்டா ஏழு வருஷம் ஆச்சு இன்ன வரைக்கும் நாங்க பண்ணி குடுத்துட்டு தான் இருக் ஆமா இவுங்க எப்படினா நீங்க டைமண்டுக்கு பாத்திங்கனா ஒரு சென்டு‌ இப்ப நீ எவ்வளோ த எ என்ன டிசைன் அனுப்புறிங்களோ எத்தன டைமண்டு வர்துனு பாத்துட்டுதான் அத நீங்க யோஸ் அது எவ்வுளோ அமோண்ட் என்னனு சொல்ல முடியு
ஆ ஆ ஆ இப்போ அர சென்ட்டு கீழயாமா நா எடுத்த டிசைன் வந்து து அர சென்டுக் கீழ அப்டினு சொன்னாங்க அந்த டைமண் வந்து டு அர சென்ட்டு கீழ இருக்குறது இருவது பெர்சன்டேஜு செய்னோடு சேத்தி இருவது பேர்சன்டேஜு அது மொத்தமா சேத்தி நாலு பவுன் ந்துச்சு அதுக்கே அதுதா சொன்னே ஆ குட்டி குட்டியா இருந்துச்சு அதா சொன்னே டாட்டு வச்சது ஒரு நால் டாட்டு வச் ச்சா சேந்து வச்சா எப்டி இருக்கு ச்சு புள்ளி வச்சு அந்த மார மூணு இது மூணு அடுக்கு மூணு அருக்கு
சரியா அது ஸ்டெப்பு தோடு எட்டு கள்ளு இருந்சா அதுல
எட்டுக்கல்லா நாலு எட்டு பன்னெண்டு மூணு சொன்னேனுல்ல
ஓ ஓகே ஓகே ஓகே
அந்த மார ஆ‌ அதுதா அது மொத்தமாவே அரசென்ட்டுகுள்ளதா இருந்சுனு சொன்னாங்க அரசென்ட்டுகுள்ளதா இருந்துச்சு மொத்தமாவே அதுக்கெதுக் ஆ‌
அ ஒரு சென்ட் வந்து அ எட்நூறுபாவோ என்னமோ ஒரு சம்திங் வரு ஒரு சென்ட்டு எட்நூருபா வரு ஒரு கல்லு ஆ நீங்க வந்து அது வந்து ஒவ்வொர் டைம் நீங்க ப நாலு சென்ட் நாபெரிய கல்லா இருக்கு கொஞ்ச சைஸ் சரியன்ட் வேரியண்ட் வரு
இல்ல இல்ல மொத்தமா சேந்தே அர சென்ட்டு தா இருந்துச்சாம்மான்ணா
அப்படி அரஸ் சென்டு தா அரகேரட்னு சொன்னாகளா அர சென்டு சொன்னாங்களா
அர
அர கேரட்னு சொல்லுவாங்க அர சென்டுன்னு ச அர சென்டுதா இது மொத்தமா சேர்த்துட்டா ஒரு சென்டு சித்திரோண்டுதா இருக்கு
அப் புடி தா அதுதா சொன்னாங்க அவ்வுளுண்டுதா ஆமா மொத்தமாவே குட்டிய கம்மிதான்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு தா
அப்புடியா அப்ப நீங்க ந்து இங்கந்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்கஅவ் அவ்வளோ அமௌண்ட் எல்லா கொடுத்து வாங்கணும்ன்னனு அது கடையாது இங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டியே பாத்தீங்கன்னா உங்கலுக்கு ஒரு சென்ட் வந்து
அததா சொல்றே அவங்க வந்து இது நேம் இல்லாத பிராண்ட் இல்லது எப்புடி பயப்படுறாங்க அந்த வீட்ல நா அந்த சொன்னே நாளைக்கு போய் பாக்கலா அப்புடிங்கிற மாரி சொன்னதுக்கு ஒன் வீக்ல குடுத்துருவாங்ளா மா அப்டின் சொல்லி சொன்னதுக்கு பிராண்ட் இல்லாம எப்டி வாங்க முடியுனு கொஞ்ச அந்த மார பயப் ராங்க நா மறு மறுபடியு ஏதாவது ப்ராப்ளம்னா ப்ராப்ளம்னா நா எங்க போய் னிப்பே இது து வந்து எல்லா கடைங்குளு இருக்குது பில் இருக்கு சோர்ண மஹால்ல இருக்குது ஆ ஹ எ ஜோஸ் ஆளுக் கசே இப்ப நா எயிட் இயர்ஸ் ஆந்த சொன்ன இ அந்த ஜோஸ் அலுகா சேரி எயிட் இயர்ஸ் ஆ ந எப்ப போனாலு அது வந்து ந நா பில் கூட வேண்டியதில்ல ஏன்னா அதுலயே அவங்கலோட இது இருக்குது சோ போனோன்னே எனக் பத்து விஸ் சு கொடுத்துருவா எதுவா இந்தாலன்ன ரெண்டு மூண் டைம் அது நால தா ரெண்டு மூண் டைம் பேஸ் ஆச்சா ரெண்டு மூணு டைம்மு அவங்லோ பண்ணி குடுத்துட்டாங்க
கர்ட தா ஏனா நீங்க வந்து இப்போதைகீ அவங்க வக்கு பயப்படுறாங்கன்னா கோல்டு விக்கிற விலைக் ஏ அரைச்சு பண்ட்டாங்கன்னா லாஸ்ட்ல லாஸ்ட் உங்களுக்கு தா அதனால அவங்க வீட்ல இருக்கவங்க பயப்படுறாங்க ஆனா நாங்க கேரண்டிதா குடுத்தே
உ
ஆ உங்களுக்கு அது தெரிய கேரண்டியா இருக்காது நா கிட்டத்தட்ட இங்கயே வே நா பத்து வருஷமா இங்கதா வேல பாக்குறே சோ அவங்களு நம்பிக்கையான ஆளுதா அப்படி இருக்கேல்ல இந்த கோல்டு குவாலிட்டியா இருக்க நானு வேல செய்வே நமக்கிட்ட ஏதாது கோல்டு அந்த டச்சு நீங்க சொன்ன மாரி டச்சு கிச்சு நையின் ஒன் சிக்ஸ் இல்லாம ஒரு கத்து கமியா இருந்தா எனக்கு வேலை பாக்கறப்பே எனக்கு தெரிஞ்சிடும் இப்ப நீங்களே வேலை குடுத்தாலுமே அந்த வேலை நா இந்தா ஒக்காந்து பாப்பேன்
செரி செரி செரி செரி
ட வந்து இங்க நாங்க பண்ணி குடுக்குறதுனா சும்மா மத்தவங்களுக்கு பண்ணி குடுற மாரி சின்தா இருக்க பெரிய பேக்டரி வச்சிருக்காங்க இது வந்து குளோ ஜுவல்லரி பெரிய பெரிய கடைகளுக்கு இது எல்லாத் துக்குமே இந்த இங்கேருந்து போகும் ஆனா இப்ப வேணா கொஞ்ச நாள் கழிச்சு வேணா ஏதாச் சோ ட்ரை பண்ற மாரி இருந்துச்சுன்னா சொல்லுங்க ஏனா வந்து நேர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை வரும்
சேரி சேரி இல்ல இருந்தா பண்றாங்க இருக் பண்றாங்கோ அதெல்லா ஓகே அது வந்துட்டு அது தா மருவுடி கொண்டு போயி ஏதாவுது பியூச்சர்ல அப்டிங்க போ ஆ இது சப்போஸ் நீங்க இல்லிங்க இல்லன்னா என்ன பண்றது
அ ஆமா கரட்டுதா ஆனா சொல்ல போனா இந்த ட நீங்க டைமண்ட்ல வந்து இன்வெஸ் பண்றத காட்டிலு நீங்க கோல்டுல இன்வெஸ் பண்ணுங்க டைமண்ட் ரேட் எப்டினா இப்ப நா வந்து இப்ப டைமண்ட் எனக்கு தேவைப்படுது ஒரு பத்து கிலோ தேவைப்படுது எனக்கு ஒரு ரெண்டு சென்ட் வேணுனா ப ஆயிரத்தி ஆறநூறுவாய்க்கு வாங்குவேன் இங்கிருந்து இப்ப நாம என்கிட்ட டைமண்ட் இருக் கு பத்து கல்லு அதே டைமண்ட் நா வச்சிருந்துட்டு கொஞ்ச நேரங் கழிச்சு உங்கள்ட குடுத்தோம் அவங்க அதே ரேட்டுக்கு எடுத்துக்க மார்னிங் மாட்டாங்க
சேரி செரி செரி செரி செரி
டைமண்ட் வேல்யூ வந்து என்னன்னா உண்மையாவே யாருக்குமே தெரியாது இப்போ அவுங்க கடக்காரங்க முடிவு பண்றது அவுங்க அவுங்க என்ன முடிவு பண்றாங்க நமக்கும் தெரியாது
ஓகே ஓகே சரி சரி
து அந்த நம்ம வந்து கம்மியா கேட்டு நம்மள்ட வாங்கிக்குவாங்க சோ அந்த டைமண்ட் மட்டும் இது பண்ணு இப்ப கோல்டு எடுத்துக்கிட்டன்னா எல்லா சைடுமே இந்த வ வேல்டு ஃபுல்லாவுமே இந்த கோல் ரேட் என்னானு தெரியும் இந்தியால எவ்ளோ தெரியுது எல்லாமே ஆன் லைன்ல வந்துருது நம்ம க்கு ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு இவ்ளோ தா கோல்டு ரேட்டு அப்டின்னு ஆன டைமண்ட் ரேட் வந்து நம்மளால அந்த கணிக்கவே முடியாது அதனால நா மேக்சிமம் நா வந்து வாங்குற மாரி இருந்தா டைமண்ட் வாங்கமா கோல்டு தா இன்வஸ் பண்ணுவேன்
செரி செரி இல்ல நானும் கோல்டு எடுத்ததே சாரி டைமண்ட் எடுத்ததே இல்ல எனக்கு அந்த ஒய்ட் கல்லு ஒய்ட் ஸ்டோன் வச் செரி பாத்து போட்டு பாத்தேன்ல ஒயிட் ஸ்டோனை விட அது வந்து கொஞ்சம் எடுப்பா இருந்ததுனால எனக் அதனால அது நா போட்டது இல்ல வைரமே யூஸ் பண்ணது இல்ல செரி அது மேல ஒரு கிரெஷ் வந்துருச்சு செரி போட்டா அது எடுப்பா இருக்குது நம்மளுக்கு அந்த ஒயிட் ஸ்டோனை விட இது எடுப்பா இருக்குது அப்டின்னு சொல்லிட்டு ஒரு
ட் கல்லு யூஸ் பண்றதுக்கு என்ன டிப்ரண்ட்டு வரும்னா இப்போ நார்மல் கல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க யூஸ் பண்ணிருப்பங்க நினைக்கிரேன் தேஞ்ஜி ஒரு மாரி இப்ப ஒயிட் எடுத்தாலும் ஒயிட் கலரா இருக்காது மங்குன மாரி ஆகும் ஸ்கிராச் விழுகும் அந்த கல்லுல கல்லுல நார்மல் கல்லு ஏ கல் மேல ஸ்கி நார்மலா கையில மோதிரம் போட்டிருக்கீங்கன்னா நார்மல் கல்லா இருந்துச்சன்னா நீங்க யூஸ் பண்றதுக்கு அது தேஞ்சிரும் ஆ டைமண்ட் அப்டி இருக்காது நீங்க என்ன தா தரையில போட்டு தேய்சாலுமே டைமண்ட்ஸ் ஸ்கிராச் ஆகாது இரும்புல பட்டுச்சுன்னா இரும்பு உடையுமே தவி டைமண்ட் ஓடையாது ப்ப அந்த இப்ப நீங்க எப்டி வாங்கறீங்களோ தங்கங் கூட பழசாயிருக்கு இருவது வருஷங் கழிச் சு நீங்க அந்த மோதரத்த பாத்தீங்கனா இப்ப அந்த ஸ்டட் நீங்க வாங்கற
ஆ ரோவா ரொம்ப பழசா எல்லா இல்ல நா ஒன் இயர் எடுத்தது இப்போ கையிலதா ரிங்க் போட்டுட்ருக்கே அதுக்கு நெறைய டிஃபரென்ஸ் இருக்குது கல்லு ஆ கல்லு வச்சது ஒரு ரிங்கு போட்ருக்கனா விழுந்திருச்சு அப்டின்னு சொல்லிட்டு போன வருஷந்தா எடுத்தது ஆக்சுவலி எனக்கு நல்லா ஞாபகோ இரு க்குது போன வருஷோ ஜான்லதா ஜனவரியில எடுத்த கல்லு விழுந்துருச்சுன்னு இப்ப கொண்டு போய் குடுத்த அவுங்க வந்து இது பண்ணி குடு த்தாங்க ஆ ரெடி பண்ணி குடுத்தாங்க அம் இது வந்து இதாவது கொஞ்ச பரவால்ல ஆ உன்னொரு ரிங் எடுத்தே ஃபுல்லா மங்கிருச்சு
ஆமா அது எப்பிடினா அதா நா சொல்றே நார்மலா வந்து ஸ்க்ராட்ச் ஆகு ஸ்க்ராட்ச் ஆயிரு நீங்க வந்து அதா சொல்றே இருவது வருஷங் கழிச்சு இப்ப நீங்க டைமண்டல ரிங் எடுத்துட்டீங்கனா இருவது வருஷோ கழிச்சு தங்கோ பழசாயி கருப்பாயிரு ஒரு மாரி நாம யூஸ் பண்றதுக்கு ஆனா அந்த ஆ டைமண்ட் வந்து அது நீங்க எ ப்ப ஃபர்ஸ்ட் டைம் எப்டி வாங்கி பாக்கறப்ப எப்டி இருந்துச்சோ அதே மாரிதா நீங்க அந்த இருவது வருஷங் கழிச்சு அதே மாரிதா இருக்கு இப்ப அந்த ஒரு இது அதனால அதா டைமண்ட் மேக்சிமம் நெறைய பேர் இது பண்ணுவாங்க
ம் ஹும்
ஏன்னா பாத்தீங்கன்னா டைமண்ட் நெ நெக்லஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு பாக்கறதுக்கே ச செமையா இருக் கல்ல அப்டிங்கிற மாரி செய்யறப்ப இப்ப பாத்தது அந்த ஆச பாலிஸ்லா முடிச்சு இப்டி எடுத்து பாக்கையில
ஓ நா அதுதா நானு அதுதா டைமண்டே வாங்குனதே இல்ல ஃபஸ்ட்டு டைமு ரொம்ப அதுதா ஒய் ட்டு கல்லுதா எடுக்கோனுன்தா ஜி ஆர் டி ல மட்டும்தா அந்த ஒயிட் கல்லு ஸ்டோன் வச்சது இருந்துச்சு மா ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை மட் டு இருந்துச்சு செரி ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை எடுத்து வச்சு பாத்தா அது எடுப்பாவே இல்ல மூணு பட்டர்ஃபிளை இருந்துச்சுன்னா கூட நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லி கேட்டு பாத் தோ அந்த மாரில்லா இல்ல பண்ண முடியாதுங்க அப்டின்
கே அப்டியா சேரி ஓகே அ அவங்க அப்பிடினா இங்க எப்பிடினா கஸ்டமைஸ் பண்ணித் தருவாங்க நீங்க வந்து உங்களுக்கு புடிச்ச டிசைன ஆன்லைன்ல பாத்ட்டு வந்ட்டீங்கன்னா இவங்க வந்து கேடு போடுவாங்க கேடு, காஸ்டிங் எல்லா இவங்களே பண்ணி உங்களுக்கு புடிச்ச மாரி டிசைன் என்ன வெயிட்ல வேணு உங்களுக்கு எவ்ளோ டைமண்ட் இருக் எந்த மாரி டைமண்ட்ருத அவங்க டிசைன் காட்டுவாங்க நீங்க உங்களுக்கு புடிச்ச மாரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலா அ அது இல்லாம எங்க கம்பெனில ன்னா எங்க அண்ணனே வச்சிருக்காரு பட்ற இந்த மாரி ஃபேக் ட்ரி ஒண்ணு வச்சுருக்காரு
அப்டியா
அவரே வச்சிருக்காரு நா அதா சேர் சேரி எங்க ஃபேக்ட்ரிக்கு கூட்டி போறது காட்டிலு நா இவர்ட்ட கூட்டிட்டு வந்தனா உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃப்ரீடமா இருக்கலா ஃப்ரீடமா இருக்கு பே பேசுறது கொஞ்சொ இதா இருக்கு எனக்கு அவர்ட்ட சொல்றதுக்கு ஒரு இதா இருக்கு ஏன் கம்பெனினா ஒரு கிட்டதட்ட ப்ரொசிஸ் ஜரெல்லா இருக்கு
செரி செரி செரி
ர்ஜெண்டுனு கேக்கறனால இவர்ட்டயே பண்ணி குடுத்தர்லா அப்டின் சொல்லி நா யோசிச்ட்ருந்தே செரி அவங்க இப் சப்போஸ் அவங்க கேட்டாங்கனா நா அண்ணட்ட அண்ணனுக்கு காமிப்போ அப்டின்னு சொல்லிதா பேசுன
செரி செரி செரி ஓ ஓகே ஓகே பில்லிங்ஸ் எல்லா அப்பறம் என்ன பண்றது அவங்களைய ஆ ஆ
ஆ பிள்லயா அதாஸ் சொல்றல அவுங்க வந்து நீங்க டோட்டலா அந்த இதுக்கான பியூரிட்டு டெஸ்ட் பிளஸ் வந்து அந்த டைமனுக்கான குவாலிட்டி டெஸ்டு எல்லா பேப்பரு கைல வந்துரு
ஓ ஓகே ஓகே ஓகே
ம்மு சாமா இந்த இந்த எமரால்டு இந்த மாரி பெரிய பெரிய கம்பெனிலந்த பிருட்டி டெஸ்டே குடுப்பாங்க அந்த இது எவ்வள எவ்வள எவ்வள வேஸ்ட்டு எவ்வள டச்சுல இருக்கு நயன் ஒன் சிக் ஷா இல்லயா தெரியலப் வந்துரு அத கல்லோட குவாலிட்டில எவ்ளோ குவாலிட்டி அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா செகண்ட் குவாலிட்டியங்கறது வீ என்ன குவாலிட்டி வெத வேணுங்தோ அந்த குவாலிட் டீம் செக் பண்ணி அந்த சட்டிப்கேட்டோ டத வொங்க கையில குடுப்பாங்க
செரி செரி செரி செரி ஓகே உ